வணக்கம் தோளி ஹலோ ஹலோ
ஹலோ
ஆ வணக்கம் தோளி தோளி வணக்கம் தோளி கேக்குதுங்ளா நா பேசுறது
ஹலோ
ஆ தோளி நா பேசர் நா பேசுற்து கேக்குதுங்ளா ஆ நல்லார்க்கன் நலமா இருக்கே தோளி நீங்க நலமாருக்கீங்ளா
ஆ சொல்லுங்கோ தோயி
ஆ ஆ ஆ தோளி இப்ப நம்ம வந்து அ நா வேலயெல்லா முடுஷ்ட்டு இப்ப ஃப்ரீயா ஆயிட்டேன் தோளி நா வந்து
ம் சொல்லுங் ஓரளவுக்கு முடுச்சிட்டன் நைட்டுக் தா சமி கெனு
ஆஹா ஹு ஓகே தோ ஆ ஓகே தோளி ஓகே தோளி இப்ப பாத்தீங்ளல்ல உணவு பத்திதா எனக்கு கொஞ்சொ ரெசிப் பிலா கொஞ்சொ தெரியாது அ ஓர் அளவுக்கு நம்ம வந்து சவப்போண்ணு வச்சுக் கோங்ளே இருந்தால் இன்னயி காலகட்டத்துல பத் திங்னா சாப்பாடு அப்டிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்குது ஏன்னா நம்ம வேல செய்யறது சாப்பாட்டுக்காக தான் போயிட்டு இருக்குது அப்ப உணவ ஆ ஒரு நேர உணவுக்கு தான் நம்ம வந்து இது பண்றோம் அப்ப உணவு வந்து நம்ம வீணடிக்க கூடாது இருக் கிறது என்னமோ அத நம்ம சாப்டணும் அப்டிங்கற மா அது செய்யறதை நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டா செஞ்சோம்னா சுவையா செஞ்சோனா ஒரு கை சாப்பிடுறவங்க இன்னும் ஒரு கை சேத் த்தே சாப்டுவாங்க இல்லையா தோழி
ஆமா ஆமா நம்ப அன்பா அது சமைச்சாவே நல்லா டேஸ்டா வரும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்ய யனு நம்போ அது வந்து கடமைக்காக நினைச்சி செஞ்ச அது நல்லாவும் வராது நாங்க சொன்ன மாரி ஆ கொஞ்சம் சாப்ட்டுட்டு விட்டுரு வாங்கோ புடிச்ச மாரி அவங்களுக்கு புடிச்ச மாரி நம்ம கேட்டு கேட்டு சமைச்சு குடுத்தாக்க ஆ நல்லாவே எல்லாமே காலி பண்ணிடுவாங்கோ
ஆம்மா ஆமா தோழி கண்டிப்பா ஏ
ஆளுக்கொன்னா கேக்குங்கோ அதுதான் கஷ்டம்ப்பா இந்த பசங்க அவங்க ஒரு ஐட்டமா சொல்லுவாங்க கணவர் ஒரு ஐட்டம்மா சொல்லுவாங்க அப்போ வந் வந்து ஐயோ இவ்ளோ செய்யணுமா அப்படின்றது தோணும் ஆனா வந்து ஃபிரீ டைம் இருந்தா ஓரளவுக்கு நா சமைச்சே தரவங்க தோழி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நான் செஞ்சு கொடுப்பேன் ஆமா
ம்
அந்த டைம்லனாட்டா கொஞ்சம் வா
செய்ய முடியாது ஆமா ஆமா கண்டிப்பா தோழி ம்
இதெல்லாமேற்பயடுங்க தி ஆனா கணவரே அது சாப்ப ட மாட்ட
சாப்பட மாட்டாங்களா ம்
வந்து கொழம்பு வெள்ள சாதம் இப்படிதான் அவங்க விரும்புவாங்க பசங்களுக்கு வந்து இந்த லெமன் ரைஸ்
ம்
மாரி ஐட்ட இது ஹெல்தினு பாத்தா நம்ப ஒரு பொரியலு இதெல்லா குடுத்தா தா ஹெல்தி
ஆமா ஆ ஆம் ஆமாந் தோழி ஆமா நீங்க சொன்னதா
அதுனால பச ங்க வந்துட்டு அப்பறமா சண்டப் போடுவாங்க எங்கிட் ட வந்து நா என்னா கேட்ட நீ என்னா சமச்ச கு அதெல்லா நீங்க வீட்லக்குறப்ப வேணா செஞ்சி அனுப்புற எல்லாருக்காகவு நா யோஸ் சிக்கணு இல்லியா அப்பா வந்து இப்டிதா சாப்டுவாரு இல்லயா அப்டின்ட்டு சொல்லி அவுங்கள சமாளிப்ப நானு அப்டிதாங்க தோழி அ அதுனால அப்டி டைம் இருக்கம் போது அவுங்க கேக்குற மாதிரி நூடுல் ஸோ இல்லை இந்த மாரியெல்லா சில டிஷ்ஷஸ்ஸல்லா கேப்பாங்க அவுங்களு புடிச்ச மாதிரி அதெல்லா வந்து இந்த ஃப்ரீ நாள்ல சனிக்கெழம ஞாயித்திக்கெழம இப்டி அந்த லீவு அன்னை க்கி செஞ்சி குடுப்ப
அ ஆ
நீங்க எப்டி தோழி செய்வீங்க சமையலெல்லானா
நாங்க சம்யலு நல்லா செய்வ தோழி எங்க ஏ எனக் கத்துக் குடுத்தது என்னோட கணவர் தா ஆ சாப்பாடு செய்றது மொதக் கொண்டு பாத்தீங்கன்னா இப்டி செஞ்சா இப்டி நல்லா இருக்கு மொத மொத சாப்பாடு கத்துக்கிட் நா அம்மா வீட்ல அவ்ளவோ அவுங்களே செஞ்சிருவாங்க பாத்துக்குவாங்க இங்கெ வந்ததுக்கப்பறொ இவரு கத்துக் குடுத்தாரு இப்டில்லா செய்யணு இதுக்கு இதுப் போடணு அவரு சமையல் நல்லா சூப்பரா செய்வாரு ஒவ்வொரு நேரம் பாத்தீங்கன்னா என்னைய செய்யற்துக்கு முன்னாடி அவரு வந்து நானேஸ் சாப்பாடு செஞ்சு குடுத்தர்றே அப்டின் ருவாரு என்னைய செய்ய உட மாட்டாரு பசங்களுக்குமே அதுதா ரொம்ப புடிக்கு ரெண்டுமே சாப்டுவோ
நீங்க வெ ரண்டுமேவா ஓகே எல்லா ஆல்மோஸ்ட்டு பிரியாணி ஃபேவ்ரெட் நாண்வெஜ் இப்டிதா ரொம்பொ
ஆமா ஐயோ அதுதா அதுதா சாப்புடுவாங்க தோழி ம்
ஆனா இது வ நம்ப்ளுக்கு ஒரு
ம் நாங்க நாங்க ரெண்டுமே
அ வெ ஜ்ஜுல நம்ம நாண் வெஜ் ஈசியா சம சிற்லா வெஜ்ஜி வந்து கொஞ்சொ டைம் பொரியலு இதெல்லா நாண் வெஜ்ஜு பிரியாணியா இருக்கட்டு கடகடன் தாள்ச்சி உட்டுல்லா க்ரேவியா ட்டு டக்கு
முடிஞ்சி போயிட்ச்சி ஒரே வே லயே முடிஞ்சிரு ஆமா இதுன்னா நீங்க சாம்பார் வெக்கெணு ரசொ வெக்கெணு கூட்டு பொரியல்னு ஆ எல்லாமே வைக்கெணு அதுன்னா ஒரு பிரியாணிஸ் செஞ்சு ஒரு தால்ச்சாவோ இல்ல ஒரு சிக்கன் க்ரேவியோ ச்சீங்ன்னா வேல முடிஞ்சிடுல உங்குளுக்கு
ஆமா எங்க வீட்டுக்கார ல்லா பாத்தீங்ன்னா நெறைய இந்த நான்வெஜ் அவுருக்கு எப்பவுமே வாரத்துல ஒரு ரெண்டு மூணு வாட்டினாலு செஞ்சி ட்னு அதுக்காக்வே அது எனக்கு அப்டியே பழகீச்சி க்ரேவி கடகடனு செய்யி சப்பாத்தி ரெடி பண்ணி அவங்க ஏன்னா நைட்டு டைம்ல தா கொஞ்சு ப்ரியா இர்ந் சாப்டுவாங்ளா பசங்க எல்லாருமே காலைலேயே அவ்சரமா ஒரு ஒரு தோச சாப்ட்டுட்டு எல்லா கெளம்பி
ம்மா
விடுவாங்கோ மதிமு நம்ம எதுவு சாப்டுப்பாங்கோ அவ் கெடைக்க டைம் நைட் டுன்றதுனால சில டைம் நைட்ல தா விரும் பி அவுங்க ஆசப்பட்ர பூரியா இருக்கட்டு எதுவா இருக்கட்டு நைட்ல தா கே பாங்கோ அதனால நைட்டு டைம் ஸ்பெண் பண்ணி பண்ணி குட்த்துருவ அவுங்களுக்காக ஆ ரொம்போ புடிச்சி சாப்டுவாங்கோ
ம் அதா தோழி ம் அது எல்லாத்துக்கு உள்ளது அது நான் வெ நா என்னங் சி என்னங் தோழி
நீ பிரியாணி எப்டி செய்வீங்கோ தோழி
ஆஹா பிரியாணி அந்த அளவுக்கு அவரு தா தோழி செய்வாரு இப்ப நாங்கல்லா பாத்தீங்ன்னா கல்யாண்த்துல போய் சாப்பிறதோட ஸ்டாப் பண்ணிக்கிறது நாங்க என்னதா என்ன இப்புடி போட்டு செஞ்சாலு எங்களுக் வரவே மாட்டேங்கு அந்த மா அது எனக்கு இத்தனைக்கு பின்னாடி வீட்டு காரவுங்க முஸ் லிம் தா எல்லாருமே முஸ்லிம் தா அவ்ங் க அந்த பிரியாணி அந்த வெங்காய தக்காளி சொல்ல மாட்டென்ராங்க தோழி அவுங்க ப்ரெண்ட் ஆயிட்டே நானு ப்ரெண்ட் ஆயிட்டே ஆமா இன்னைக்கு ஒரு டிவி எங்க வீட்ல தெரில நால ஏ நோ சிக்னலா என்னானு கூட கேட்டு ரெண்டு பேரு ஷேர் பண்ணிக்வோ ஆனா இந்த பிரியாணின் போது பாத்தீங்கனா அதே வெங்காய தக்காளி இஞ்சி பூண்டு வதக்கறதுல தா இருக்கு வேற நாங்க எந்த ஒரு மசா லாவே போடல அப்டின் தா தோழி சொ சொல்றாங்க ஆனா அவுங்களுக்குள்ள அந்த சீக்ரெட்டு வச்சிருக்காங்க ஆனா பாத்தீங்னா அந்த வெங்காய தக்காளி வணக் கேல எ பைய சொல்லிருவா அம்மா
அ
ட்டு வாசொ வருது நமக்கு தம்பி வாசத்த புடிச்சிட்டே நீ சாப்ட்ரு அப்டின்றவ நானு அது எப் எப்டின்னு தெர்ல அவங்க வீடு வீட்ல வந்து ஸ்பெஷல் தா உண்மேலியே ம் மீன் குழம்பு அதே மாரிதான் இவர் எங்க வீட்டுக்காரு தான் செய்வாரு அத ம் அதையுமே இப்ப நா கொஞ்சொ கொஞ்சொ கத்துக்கிட்டு வந்தாலும் ஓ செரி செரியா மட்டன் பிரியாணி சிக் சிக்கன் பிரியாணி அந்த மாரி ஆ
ஆ செய்வேன் பட் இருந்தா அவங்க வீட் வீட்ல வந்து செம்மையா செய்வாங்கோ டேஸ்டியா பண்ணுவாங்கோ ரொம்போ எனக்கு ரொம்போ புடிக்கு எனக்கா என் பசங்களுக்கா இருக்கட்டு அவங்க வீட்ல செய்து ஒரு டிஃப்ரண்டா என்னதான் நம்ம செஞ்சாலு நம்ம கை பக்குவோ அவங்க கை பக்கு அந்த இதுல வந்து எங்ளுக்கு ரொம்ப புடிக்கு ஆதனாலே அவங்க பிரியாணி செஞ்சிட்டாவே உ உடனே எங்களுக்கு போன் பண்ணிருவாங்கோ எங்க இருந்தாலு வந்து டி செய்ணு நா மிஸ்பண்ணவே செய்லா தேங்காபால் சாதம் பண்ணலா எல்லா எடுத்து வச்சு ரெடி பண்ணினு இருக்கே திடீர்னு போனு போன் பண்ணிட்டு என்ன பண்ற எண்டாஃப்தடே கடகடன்னு எழுத்து எடுத்து எல்லாமே ஃப்ரிட்ஜ்ல பேக் பண்ணிட்டு
இப்டித்தா கிடைக்கணு ஃப்ரெண்ட்லாம் பாத்துக்கோங்க அ கண்டிப்பா பரவல கூப்புட்டு நம்மள்ட்ட சொல்றாங்க பாருங்க
ஆமாங்கோ அவங்க அப்பப்பா கூப்டுவாங்கோ எல்லா ஒன்னா செய்து சமச்சி எல்லா ஒரே இடத்துல சாப்ட்டிட்டு எல்லா ஒரு மூணு ஃபேம்லி நாலு ஃபேம்லி சேந்து சாப் தூங்குவோ தோழி நல்லாருக்கு அது ஒரு மாரி ஜாலியா போயிட்டு என்டர்டைமெண்டா எல்லா ஆளாளுக்கு பேசிக்கிட்டு ப்டியே சாப்ட்டுனு சிக்ஸ்டிஃபைவ் எல்லா போட்டுன்னுந்தாங்கோ அதுக்கு மேல லெமன் சோடா போட்டுகு தாங்கோ அதே குடிச்சிட்டு அதுக்கு மேல டீ காஃபி ஒன்னுமே உண்ணா வீட்ல மாம்பழோ அதுக்கு ஹல ஏதாவுது எதாச்சி என்னு குடுத்துனே இருப்பாங்கோ அங்க போனாக்க அதுதான் சோல்டே ஏட் ஏட் எல்லாமே நா அதுதா சொன்னோ உன் கூட சேந்து சேந்து நா டயட்டே பண்ண மு டில உண்மிலே நல்லா சாப்பாடு மு ஆனா பண்ண முடியமாட்டின்து அவுங்க கூட சே தேடறுதுனால எனக் ந்து என்னா டயட் பிளான் பண்ணாலு அவுங்க எதாச்சு ஒரு டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டயட் ரிடன் செய்யும்போது அந்த டயட் நா விட்டற அதனால நா அவுங்க வீட்டுக்கு வர்றத ஃபஸ்ட் நா கம்மி பண்ற நா வ எங்க வீட்ல கூட நா வேணுனே நா எங்க சாப்பிட்டுருப் இல்ல எங்க வீட்ல கூட நா என்ன பண்ணுவனாக்கா அண்ணாரு இதுலயே இந்த மாரி ஐட்டம்ஸ்ல்லா நெறய டிப்ரெண்ட் டிப்ரெண்டா செஞ்சா சாப்ட்ருவோ ட்டுனு ஒரு பாத்து பாத்து சமைப்ப டயட் ஃபுட்டா எடுக்கணு அப்டின்றதுனால அவுங்க வீட்டுக்கு போனா இந்த மாரி ஒ ஒண்ணுக்கு பத்து ஐட்டமா இருக்கு அப்ப என்னாவது நம்ம வாய் நம் ள்ள கண் ட்ரோல் பண்ணுல நம்ளி மீறி சாப்பிட்டுறோ அதனால நா அதுதா சொன்னனா நா கம்மி பண்ணிக்குற உங்க வீட்டுக்கு வர்ரதுக்கு நீங்க நெறய தர்னிங்கோ அப்டின்ட்டுன்னு அப்டின்ட்டு சொல்லி நேத்துத்த அதுதா சொல்லி ட்டு இருந்த இப்ப வந்து இந்தினால பாரு அப்டின் ட்டுனு உனக்கு கூப்பிடுறது வந்து உனக்கு சாப்பிட்டு போறது கூட உங்களுக்கு கஷ் சுத்தமா இருக்கா அப்டின்ட்டு அவுங்க திட்டிட்டு இருந்தாங் நல்லா செய்வாங்க தோழி அந்த மாரி அந்த பிரியாணி இலைனா எனக்கு ஃபஸ் ட் அவுங்க வீட்ல பிடிக்கு ரொம்ப சூப் பரா செய்வாங்க அதே மாரி மீன் கொழம்பு ஆமா இன்னைக்கு வந்து நா வெண்டக்கா கார கொழ ம்பு ஆ பீன்ஸ் கேரட்டு பொறியலு ர சாதோம் காலையில தோச சட்னி இதுவெறையும் முடிச்சேன் இப்போ டீ காஃபி ஃப்ரெண்டு ஒருத் த்தரு வந்துந்தாங்கோ அவங்க கூட கொஞ்ச நேரப் பேசி நீங்க இந்துட்டு அவுங்களுக்கு டீ காபி எல்லா போட்டு குடுத்தே அவங்க இப்பதான் கிளம்புனாங்க ஆமா அப்படியே ஆ போயிட்டு இருக்கு இப்போ நைட்
பரம் சரி நா நைட்டுக்கு இன்னைக்கி இட்லி தா இல்லன்னா தோஸ் த்த தா சொல்லி செய்யணும் பசங்களுக்கு அதுதான் ரொம்ப புடிக் இது என்ன தான் நம்ம செஞ்சு கொடுத்தாலும் நைட்ட ஆனாக்கா எனக்கு தோச குடுங்கம்மா இக்காம்மா அது ஏன்
காலையிலயே தோச செஞ்சிருதுனால இங்க வந்து நைட் வேணான்னிறாங்கோ தோச இட்லியா பூ ஆப்ஷன்னு இட்லி சுத்தமா யாருமே தொடுறது இல்ல எங்க வீட்டுக்காரரா இருக்கட்டு பையனா இருக்கட்டு இட்லினா அவங்களுக்கு தனியா தோச ஊத்தனுவாங்கோ ரெண்ட்ரண்டு வேலையா நா செய்யணுமேண்டு நா வீர ஊத்துல விட் தோசையு ஒன்னா செஞ்சுடுறே ரெண்டு பேருகுமே இட்லி புடிக்காது
கொறஞ்சபட்சோ யாருக்குமே இட்லி புடிக் கேம் மாட்டேங்கிது
ஆ நம்ம வேண்டி வேண்டி எப்பிடி இது பண்ணி குடு ணுன்றது இட்லி பாத்திரம் கழுவுறது நம்மளுக்கு கம்மிய ஆகுது எல்லாமே எடுத்து போட்டு செஞ்சுட்டு நா தோசையே ஒன்னா எல்லாருக்மே ஊத்திர விட் டுருங்க அப்டினுவா அது கூட நைடல வேணாம இட்லி தோச சேரணு பகல்ல மட்டு குடுக்க சொல்லி ஆமா நைட்லனா சப் சப்பாத்தி நிறாங்கோ எம் பொண்ணுக்கு அதே சமயோ சப்பாத்தி புடிக்காது அவ சாப்ட மாட்டா நைட் ஆனாக்கா அவுளுக்கு வந்து நா தோச ஊத் தி தர்ணு இப்டி ஒவ்வொர்த்தருகா பாத்து பாத்து செய் வேண்டியதாக்குது நானு என் பையன் என் கணவர் மத்து மட்டு சப்பாத்தி பண்ணிப்போ ஆ ஏம் பொண்ணுக்கெல்லா தோசை ஊத்தி குடுத்துரு இல்லன்னா சாதம் இருந்தா கூட என் பொண்ணு சாப் க்கு பாவம்
ஆ பரவால்ல பொண்ணுங்கதா நம்ம சைடு கேப்பாங்க போல பசங்க கேக்க மாட்டாங்கப்ப ம்ம்
லெமன் சாதம் புளி சாதம் தயிர் சாதம் நான் அதான் சொன்னே ஐயிர் வீட்ல பொறக்க வேண்டியவெல்லா எனக்கு வந்து பொறந்திட்டிங்க வெஜ்ஜா சாப்பிடுங்க ரொம்ப விரும்பி சாப் போடுவா நீ வி பிரியாணியோ சிக்கன் கிரேவி இதெல்லாம் குடுத்தா அவ்வளோவா விரும்பி எம் பையனெல்லாம் நான்வெஜ்லயே எடு நீ வெஜ்ஜே போடாதேக் அங்க நான் வெஜ் மட்
பாத்துங்க ஆ ஆ பசங்கனாலே அந்தந்த பட்டை சோம்பு போட்டு நம்ம செய்வோல தோழி புடிச்சிருபோம் அந்த பட்டை சோம்பு போட்டு நம்ம என்ன தாளிச்சு என்ன ஒரு இது பண்ணினாலும் அவங்களுக்கு அது வெரைட்டியா தெரியுது போல இதனால இதுவே இருக் கட்டும் இதே மாரியே செய்யங்கம்மா ஒரு முட்டைய எடுத்து கிட்டு உம் முட்ட ஒரு கிரேவி செஞ்சாலும் அது ஓகே ஆ அது போதும் அப்படி செய்ங்க அப்படின்றாங்க
பாரு புளி கொழம்பெல ஐய்யோ இதுவா எப்ப எப்படி மனிஷ சாப்டு ஏ எல்லாம் சாப்டறதுனால தான செய்யற அது என்ன நீ சாப்டுவாங்
ம்
கேக்குற போவிங்க
கண்டிப்பா தோழி கண்டிப்பா ம் ஆமாங்க தோழி ஆ நேரம் நேரம் போனதே தெரியல உங்ககிட்ட பேசிட்டோம் ஆமா தோழி நன்றி வணக்கம்